ஹலோ ஆ சொல்லுங்க எப்டி இருக்கீங்க
நல்லாருக்கங்க நீங்க எப்டி இருக்கீங்க
ம் நானு நல்லா இருக்கே அப்றோ வீட்லல்லா எப்டி இருக்காங்க அ எல்லாரு நல்லாருக்கு ஆ நலாலாருக்காங்க
சேரிங்க சேரிங்க உங்க வீட்டுக்கு வந்திருந்த அன்னைக்கு உங்க வீட்ல செடியெல்லா வச் சிருந்தீங்க
ம் ஆமா ஆமாங்க அது ரொம்ப வருஷமா நறைய செடி இருக்கு பூச்செடிகள்ல்லா வச்சு ரொம்ப வர்ஷோ ஆச்சு ஆமா ஆமாங்க மல்லிப்பூவெல்லா கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாவே இருக்கு
ஓ அப்டிங்ளா அது எந்த மாரில்லா பாத்துக்குவீங்க
அது பாத்திங்கன்னா இப்போ பூச்செடிகளுக்கு வந்துட்டு சில சமயம் வந்து பாத்திங்கன்னா அந்த சொத்த விலுக ஆரம்பிச்சிரு ஒரு மாரி அ என்ன சொல்றது பூ வந்து நம்ளே கடையில வாங்கு போதே பாத்திங்கன்னா தெரியு இல்லையா ஒரு மாதிரி அ பூ உள்ள வந்து புழு புடிச்ச மாதிரி இருக்கு அந்த டைம்ல என்ன பண்ணுவோனா அ பூல வந்துட்டு அந்த அ நார்மலா வெளியில மேக்சிமம் மொரோ வாங்கி போடுவோ பட் அதிகமா போட மாட்டோ தவிர வீட்லியே வந்துட்டு நாங்ளா பண்ணுவோ அ இந்த நார்மலா தண்ணில வந்துட்டு மஞ்சள் வேப்பல எல்லா போட்டுட்டு அதுல வந்துட்டு உப்பு கல்லுப்பு இதெல்லாமே போட்டு நைட்டே ஊற வச்சு அந்த தண்ணிய வந்துட்டு தெளிச்சு விடுவோ அதுக்கப்றமா ஒரு ஒருத்தங்க அக்ரில இருக்க ஒருத்தங்க சொன்னாங்க இந்த செடிகளுக்கு இந்த மாதிரி வரும்போது நார்மலா வந்துட்டு நம்ம இது போட்லா போட்டோம்னா வராது அப்டின்னுவாங்க அ பச்ச மெளகா இஞ்சி பூண்டு பேச்ட்டு இருக்கு இல்லையா அத அரச்சு போட்ணுமாமா எனக்கே ஷாக்கிங்கா இருந்துது என்னடா பிரியாணிக்கு போட்றதுல்லா போட சொல்றாங்ளே அப்டின்னு ஆனா அந்த மாதிரி போட்டதுக்கு அப்றமா நல்லா குரோத் இருந்துது ஒரு செடிகள்ல வந்துட்டு அந்த மாதிரி எல்லா பண்ணுவோ அப்றோ வந்துட்டு வெத்தல செடிய எல்லா வச்சப்ப வந்துட்டு ரொம்ப நாள் வளராமலே இருந்தப்ப வந்துட்டு ஒருத்தங்க சொன்னாங்க மோர் விடுங்க நல்லா வரு அப்டின் சொல்லிட்டு மோர் விட்டதுக்கு அப்றோ என்னாச்சுன்னா மண்புழு அதிகமா வர ஆரம்பிச்சுது மண்புழு இருக்கும்போது அது நல்லா குரோத் இருந்துதுங்க செடி சூப்பரா வந்துது அந்த மாரி பண்ணிர்க்கோ நீங்க அந்த மாதிரி ஏதாவது மெயின்டன் பண்ணிருக்கீங்ளா
நா எங்க வீட்டல வந்துட்டு எங்க அப்பாதா எல்லாமே பண்ணுவாப்ல அவுங்ளுக்கு எல்லாமே தெரியு அவுங்க வந்து முன்னாருந்தே எல்லாமே பண்ணுவாங்க எங்க வீட் ல வந்துட்டு இந்த நொங்கெல்லா வச்சு இந்த கூம்பு வரு இல்லைங்ளா
ஓ அது என்ன எனக்கு புதுசா இருக்கு நீங்க சொல்றது
ஆ பன மரோ இருக்குல்லங்க
ஆமா ஆமா ஆமா
நொங்குன் சொல்லி ஒரு காய் இருக்குமல்லங்க
அ அது தெரியு அது தெரியு நொங்கு தெரியு ஆனா கூம்புன் சொன்னீங்கல்லையா அது என்னன்னு எனக்கு தெரில
அப்டிங்களா அந்த நொங்கு காய் வந்து கீழ விழுந்துருக்குங்க அப்டி அது விழுந்துருக் இருக்கம் போது அது என்ன பண்ணுவாங்கன்னா அத கொண்டு வந்து மண்ண நம்ம எப்பளும் போல செடி நட்டு வைக்க இருக்கிற மாரி அத போட்டுருவோங்க அது உங்களுக்கு வந்துட்டு மூணு மாசத்துல அப்டி ஆறு மாசத்துல அது சும்மா ஒரு சின்ன கன்று மாரி வருங்க மேல அதுதாங்க அவ்ளோ டேஸ்ட்டா இருக் கு நம்ம இந்த மரவள்ளிகெழங்கு சக்கரவள்ளிகெழங்கு எல்லா வேவிச்சு சாப்பிடுவோமல்லங்க
ஆமாங்க
அதே மாரி சாப்பிட்ணு சூப்பரா இருக்குங்க
ஓ செரி செரிங்க
வாழத்தண்டோட சின்ன மினி மாரி வெச்சுக்கலா
சீக்கலங்குன்னனு சொல்லுவாங்களா அத சொல்றீங்களா
ஆ அந்த குச்சிக்கெழங் ஆமாங்
பனங்கெழங்கு பனங்கெழங்குன்னு சொல்லுவாங்கல்ல அத சொல்றீங்களா
அப்பிடீங்களா உங்க அங்க வந்து பனங்கெழங்குன்னு நீங்க சொல்லுவீங்க நாங்க வந்து கூம்புன்னு சொல்லுவோ அத
ஓ செரி ஓகே ஓகேங்க அது லைட்டா ஒரு மாரி கசப்படிச்ச மாரி இருக்குமே
ஆமாங்க ரொம்ப கசப் பு இருக்காது லைட்டா இருக்குங்க ஆனா அது அவ்ளோ ஹெல்த்துக்கு நல்லது
ஆமா ஆமா ரொம்ப நல்லது அது
ஆமாங்க அப்றோ வீட்ல இந்த மாரி நெறைய வெச்சிருக்கோன்னா வாழ மரோ வெச்சிருக்கோ வாழ மரோ வந்து எங்க வீட்ல சுத்தி பாத்தீங்கன்னா ஹெல்தோடதா அதிகமா இருக்கு இப்ப எப்டி சொல்றது வாழமரோ நெல்லிக்கா மரோ மாதுள பழோ கொய்யா கொய்யாக்கா மரோ அப்றோ நீங்க சொல்ற மாரி மல்லிப்பூ செடி இருக்கு சுண்டக்கா செடி இருக்குது இதெல்லாமே இருக்குதுங்க வாழ மரத் துல வந்துட்டு உங்களுக்கு எல்லாமே வந்து பெனிஃபிட் தான அதுல வாழ எல வந்து போட்டு சாப் டா ஒடம்புக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க இன்னியு இன்னியு அதுல வந்துட்டு தண்டு வாழத்தண்டு அப்புறோ வந் ட்டு பூ வாழப்பூ இருக்கு பின்னு அந்த வாழ தண்ணின்னு சொல்லுவாங்கல்ல இந்த மரத்த வெட்டி உள்ள இருந்து தண்ணி எடு எடுப்பாங்கல்ல
ஆமா ஆ
அது வந்து வயித் தில இருக்கிற கல் பிரச்சனைக்கு எதுக்கோ யூஸ் ஆகுன்னு சொல்லுவாங்க தெளிவா கே க்கல நா ஆனா
ஆ ஆமா ஆமாங்க எனக்கு நா கேள்விப்பட்டிருக்கே நா அத எடுக்கிறதையு பாத்துருக்கே அது என்ன பண்ணுவாங்கன்னா ஆ நார்மலா அந்த வாழ கண்ணு வெட்டிருவாங்கல்ல
அப்பிடிங்களா
பன்னதுக்கு அப்புறமா அந்த தண் ல தண்டு வந்து ஒரு காவாசி வெச்ச மாரி வெட்டுவாங்க அப்ப வந்து அது குழியா குழிய பண்ணி வெச்சிருவாங்க அந்த தண்டு எடுத்ததுக்கு அப்புறமா அதுல தண்ணி வரு ஒரு தண்ணி மாரி ஊறி வரு அந்த தண்ணிய வந்துட்டு எடுத்து குடிப்பாங்க ஸ்டோனே வராத லைஃப்புக்கு ஸ்டோன் வராது அந்த தண்ணி குடிச்சா அப்டின்னு சொல்லுவாங்க
அப்படிங்களா அப் நாலு வந்துட்டு வாழ மர தண்ணி இது வரைக்கு குடுத்துருக்காங்க நா அப்ப வேண்டான் சொல்லிட்ட அப் ப நா வந்து ஒரு சின்ன வயசு புள்ள அ பொண்ணாதா இருந்தனா அப்ப நமக்கெல்லா அத பத் தி என்ன தெரியு இல்ல அது வேண்டா அப்படினு சொல்லிருக்கே பின்ன இந்த எங்க வீட்ல ஒரு செவ்வாழ மரோ இருந்துச்சு அது வந்து என்ன பண்ணாங்ன்னா ரொம்ப காய் காயிக்கலன் சொல்லிட்டு அத வெட்னாங்க அப்ப அதுல இருந்து ஒரு பேப்பர் மாரி வந்துச்சு ப்ப அது அது கொஞ்சோ அதுவு ஒடம்புக்கு நல்லதுன் சொல்லிட்ருந்தாங்க
ஆமா ஆமா வாழமரத் துல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே யூஸ் பண்லா இப்போ எலையிலிருந்து தண்டுலிருந்து அந் த நாருலிருந்து அந்த வாழப்பட்ட உரியிது பாத்தீங்ளா அதுலிருந் ங்க கேள்விப்பட்ருக்கீங்ளா நீங்க
அ கேள்விப்பட்ருக்கங்க ஆனா நீங்க சொல்றது கொஞ்சோ எனக்கு வித்தியாசமா தெரியுதுங்க அது அப்பல்லா வந்துட்டு நா சின்னதா இருந்தேங்காட்டிக்கு எங்க அ ப்பா சொல்லியிருக்காரு ஆனா கொஞ்சோ கொஞ்சோ ஞாபோமிருக்கு கொஞ்சோ கொஞ்சோ மறந்தாப்புல இருக்குங்க
ஓ செரிங்க செரிங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா அந்த வாழப்பூ வந்து ஆ பூ வந்துட்டு அது க்ளீன் பண்றதே ரொம்ப பெரிய ப்ராசஸ்ஸு அது அது பண்ணியாச்சுன்னா அதுக்கப்புறமா அதுல பொரியல் பண்ணா அவ்ளோ நல்லா இரு க்கு வடையு பண்ணுவாங்க சூப்பரா இருக் கு அது சாப்ட்ருக்கீங்களா நீங்க வாழப்பூ வட
அப்படி ங்ளா வாழ பூல வடையெல்லா போடுவாங்களா ஐயோ கேள்விப்பட்டதே இல்ல நீங்க சொல்றதே டிஃப்ரெண்டா இரு க்குது எனக்கு அது எப்படி செய்வீங்க வாழப்பூவுல வடை எல்லா
நார்மல் எப்பயும் போல வாழப்பூவ க்ளீன் பண்ணிட்டுங்க ம் வட பருப்பு அரைக்கிறாங்க இல்லீங்ளா அதே மாரி அரச்சுட்டு அதுல வேண்ணா நம்மளுக்கு அந்த ஃபிளேவருக்காக கொஞ்சோ இஞ்சி அப்பறோ அந்த பட்ட சோம்பு அதெல்லா போட்டு அரச்சுக்லா அரச்சிட்டு அரச்சதுக்கு அப்றமா இது மாவ் வாழப்பூவ வந்து நல்லா பொடி பொடியா வெங்காயோ பச்ச மொளகாயெல்லா கட் பண்ணுவோமுல்ல வடைக்கி அதே மாரி வாழப்பூவயு கட் பண்ணிறணு நல்லா பொடி பொடியா கட் பண்ணிட்டு அந்த வாழப்பூவ வந்துட்டு நம்ம அந்த அரச்ச மாவு கூட மிக்ஸ் பண்ணி போட்டு எடுத்தா சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு
ஓ அப்படிங்கிளா நீங்க உங்க வீட்லெல்லா செஞ்ச் சாப்டுவீங்களா
ஆ செய்வோங்க செய்வோ செய்வோ
செரிங்க செரிங்க நானு நீங்க சொல்ற மாரி ஒரு நாள் வீட்ல எடுத்து ட்ரை பண்ணி பாத்துட்டு சொல்றேங்க உங்களுக்கு
ஆ ட்ரை பண்ணுங்க ஏனா இப்போ பூ வந்துட்டு நீங்க சொல்ற மாரி கொழந்தைகள்லா விரும்பி சாப்பட மாட்டாங்க அது வந்துட்டு கசக்கும்பாங்க அ து அதுல அவ்ளோ பெனிஃபிட்ஸ் இருக்கு எதாது ஒரு வகைல உள்ள போட்டுமே அப்டின்னு இந்த மாரி எதாவ்து ஒரு ப்ளான் பண்ணி செய்யறதுதா எப்டியாது சாப்புட வெய்க்கணு அப்டிங்கறதுக்காக இந்த மாரி செய்வோ
சேரிங்க சேரிங்க நானு சோசியல் மீடியாலல்லா பாத்துருக்கேங்க இந்த மாரி எல்லா ஆனா வந்துட்டு நாங்க இருக்க கொஞ்ச டவுன் மாரி இருக்க மார் இருக்கா எங்கேங்க எதுமே கெடைக்க மாட்டேங்கிது கிராமத்து சைடா இருந்துச்சுன்னா உங்களுக்கு எல்லாரு வச்சுருப் பாங்க எல்லாமே பண்ணிருப்பாங்க இல்லீங்கிளா
கண்டிப்பா கண்டிப்பா ய சிட்டில வந்துட்டு அதிகமா கெடைக்காது வாழப்பூ வந்துட்டு இப்போ கிராமத்த காட்டிலு சிட்டில பெரிய மார்க்கெட்கலா போனம்னா கண்டிப்பா கெடைக்கு ஆனா நம்ம அது கிளீன் பண்றதே பெரிய ப்ராசஸ் இல்லியா அதுனாலயே யார்டா வாங்குதுங்கிற மாரி யோசிப் பாங்க உக்காந்து ஒரு நாளே மெனக்கெட்டு கிளீன் பண்ணணு
ஆமாங்க அந்த அந்த ஒயிட் கலரா இருக்கத எடுத்து உள்ள வந்து மர இந் மகரந்த தூள் மாரி ஏதோ ஒண்ணு இருக்கு அதெல்லா எடுத்து பூ மட்டு தனியா எடுத்து ப்ராசஸ் எல்லா கொஞ்ச நெறயாத்தா இருக்கு அந்த பூவுல மட்டு
ஆமா ஆனா அதுல அவ்ள பெனிஃபிட்ஸ் இருக்கு நம்ம எப்டியாது ஏதாது ஒரு வகைல சேத்து கிட்டா நல்லது அப்டிங்கது ஒசரோ எடுத்து சாப் ப கிளீன் பண்ணி சாப்ட வேண்டியதா அப்ற என்ன பண்றது
ஆமாங்க எங்க வீட்லல்லா எங்க அப்பா என்ன பண்ணுவாங்கனா அந்த வாழ காய கூடயே சேந்த மாரி நேந்திரம் பழோனு சொல்லி கேள்விப்பட்ருக்கீங்களா
ஆ கேள்வி பட்
ஆ அந்த நேந்திரம் பழத்த எங்க அப் பா வந்துட்டு நாங்க குடுத்தா சாப்ட மாட்டோனு சொல்லிட்டு எங்களுக்கு சிப்ஸ் ஆட்டோ போட்டு குடுப்பாங்க
ஓ செரி ஓகே ஓகேங்க அதுலயே அவ்ளவு சத்து இருக்கு நார்மல் பழத்த காட்டிலு நேந்திர பழத்துல அவ்ள சத்து இருக்குது அதுவு ரொம்ப நல்லது தா
ஆமாங்க எங்க வீட்லியல்லா வந்துட்டு அந்த அந்த பக்கோ அந்த ஸ்டேஜிங்கயே எல்லாமே அந்த வாழ மரத் த்துல இருந்து அந்த காய எல்லா எடுத்துருவாங்க அந்த கொலயோட அறுத்து பின்ன அத வந்து ஒரு கயிர்ல கட்டி தொங்க உட்ருப்பாங்க அது பின அப் ப்படித்தா நாங்க பண்ணுவோ மரத்துல இருந்து பாதி எப்டி சாஞ்சுருமாச்சா வெயிட்டு தாங்காம உங்களுக்கு
ஆமா ஆமாங்க சரி நம்ம இன்னோர் நாள் பேசுவோங்க
ஆ ஓகேங்க
ஓகேங்க ஓகேங்க ஆ